ஹலோ
ஹலோ வணக்கம் தோழி
வணக்கம் தோழி நலமா இருக்கீங்ளா
ஹலோ
ஆ தோழி வணக்கம் நலமா இருக்கீங்ளா
ஆ நலமாக இருக்கிறேன் தோழி நீங்கள் நலமாக இருக்கிறீர்களா
ம் நலமாக இருக்கிறேன் சாப்ட்டீர்களா என்னக் கத என்னப் பண்ணீனுருக்கிங்க
நான் உங்களிடம் உரையாடிக் கொண்டிருக்கிறேன் மதிய உணவு இன்னும் முடிக்கவில்லை
ஆன ஓகே நல்லது தோழி சமையல் செய்து விட்டீர்களா எ இல்ல இனிதான் செய்யணும்
ம் சமையல் செய்து விட்டேன் இன்றைக்கு தயிர் சாதம்
ஓகே ஓகே அ நன்றி தோழி ந நன்றி தோழி ஒரு சிறிய சந்தேகம் ஆ ஆ அதப் பற்றி கொஞ்சம் நீங்கள் ஆலோசனை கூறினால் நன்றாக இருக்கும் ஆ அதான் உங்களுக்கு அழைப்
ஆ ஓகே ம் கேளுங்கள் தோழி
எனக்கு வந்து இப்போ மாதம் மாதம் ஒரு சிறிய தொகையை வந்து சேமிப்பில் போடலாம் என்ற ஒரு எண்ணம் உள்ளது
ஓகே
அ அத எது எந்த இதுல நம்ம வந்து முதலீடுப் பண்றது ஓ நிதி நிறுவனம் இப்ப நெறைய
நீங்கள் கேட்பது மா மாத் மாதாந்திர வைப்புத் தொகை மாதிரி கேட்கிறீர்களா இல்லது நிரந்தர வைப்புத் தொகை மாதிரி கேட்கிறீர்களா
இல்ல எ ஏங்கிட்ட வந்து இப்ப மாதோ நமக்கு மாதோ ஒரு அமௌண்ட் டு வந்து சம்பளமாக வருது ஒரு பணோ நம்ளோட பணத் தேவைய ஒ அம் நம்ம தேவைங்கிற ஓ அப்ப அத எடுத்துக்கணு அந்த பணத்த எடுக்கணும் அதுக்காக வந்து இப்ப மாதம் மாதம் முதலீடு பண்ணா அது நல்லா இருக்கு அப்டின் நெனைக்கிறே இப்ப மாதோ சம்பளத்தில் ஒரு தொகையை வந்து நம்ப சேமிப்பா வச்சா நமக்கு நல்லது அப்டிங்கிற மாரி எனக்கு ஒரு அ யோசனையாவே இருக்கு அ அந்த மாதத் மாயம் என்னுடையச செ செலவுகள் அ வாடகை வீட்டு வாடகை மத்த எந்திர செலவுகள் எல்லாமே க போக கழிச்சது போக ஆ மீதம் உள்ள பணத் தை வந்து சேமிப்பில் போடலாம் என்ற எண்ணம் உள்ளது அதை எதில் முதலீடு பண்ற லாம் எதில் முதலீடு பண்ணால் நல்ல லாபம் வரும் இப்ப நிதி நிறுவனத்துல நெறையா ஆ இதெல்லா திட்டங்கள்லா போட்ருக்காங்க ஆனா அதிக வட்டியும் குடுக்குறாங்க ஆனா கொஞ்ச நம்பிக்கை எனக்கு வந்து அதிகமா இல்ல அதே பே வங்கிகள்ல வந்து வட்டிங்கிறது ரொம்ப ரொம்ப குறைவு ஆனா வந் து அங்க நம்பிக்கையா இருக்கு இப்ப நம்ம வந்து பிரிய மா தொகை தா நம்ம முதலீடு பண்றோ அப்டி சிறிய தொகை முதலீடு பண்றப்ப நம்ம நிதி நிறுவனத்தில பண்றது நல்லதா இல்ல வங்கிகளில் பண்றது நல்லதா அத பத்தி உங்களுக்கு தெரிஞ்ச ஆலோசனைகள் இருந்தால் சொல்லுங்க
ம் ம் எ எப்பொழுதுமே முதலீடு வந்து ஒரு சந்தை அபாயகங்களுக்கு உட்பட்டவைதான் ஆனால் நம் வந்து வங்கியை நோக்கி செல்லும் போது நமக்கு வட்டி விகிதம் குறைவாக இருக்கும் ஆனால் நமக்கு நமக்கு ஒரு பாதுகாப் பான முதலீடாக அது இருக்கும் வங்கி நம் நாடி செல்லும் போது அவை அனைத்தும் ஆர் பி ஐ யின் கீழ் செயல்படுவதால் நாம் முதலீடு பாதுகாப்பாக இருக் கும் அ நாளை வருங்காலத்தில் எந்த ஒரு பிரச் சனை இருந்தாலும் அ நம் பணத்தை நம் இய நாம் சுலபமாக பெற முடியும் ஆனால் வட்டி விகிதம் ம ற்ற தனியார் நிதி நிறுவனங்களை ஒப்பிட்டு பாக்கும்போது வங்கியில் சற்று குறைவாகவே இருக்கும்
ம் ம்
ஆனால் தனியார் நிதி நிறுவனங்களை பொறுத்தவரை வட்டி விகிதம் சற்று அ அதிகமாக இருக்கும் நாம் எந்த நிதி நிறுவனத்தில் அ முதலீடு செய்கிறோம் என்பதை நம்ம நன்றாக அலசி ஆராய்ந்து நண்பர்களி டமோ உறவினர் களிடமோ அ ஏற்கனவே அதில் முதலீடு செய்திருந்தார்கள் என்றால் அவர்களிடம் நாம் கேட்டு விட்டு ஆலோசனை பெற்று அதற்கு அத அத அதன் பிறகு நாம் முதலீடு செய்யலாம் முதலீட்டுக்காக தனியாக முதலீடு ஆலோசகர்கள் என்று சிலர் இருக்கிறார்கள் அவர்களி டமும் நாம் கலந்து கொண்டு நம் முதலீட்டை செய்யலாம் செரியங்க மாதம் தபால் நிலையங்களில் மாதம் இருநூறு ரூபாய் முதல் மாதாந்திர வைப்பு தொகை இருக்கிறது ஐயாயிரம் ரூபாய் பத்தாயிரம் ரூபாய் நம் வருமானத்தில் எவ்வளவு நாம் மிச்சம் செய்யகிறோமோ அதற் கேற்ற மாரி நாம் வந்து முதலீடு செய்யலாம் ம் தபால் நிலையத் தில் குறைந்தபட்சம் அ அ பத்து விழுக்காடு வரை தருகிறார்கள் அ சில தனியார் நிதி நிறுவனங்களில் மாதாந்திர வைப் பு தொகைக்கு பதிமூணு வரையும் தருகிறார்கள்
ஓ ஹோ
ம் அந்த மா அந்த மாரி நம் முதலீடு செய்யலாம்
இப்ப எ என் எனது வீட்டின் அருகிலேயே வந்து ஒரு நிதி நிறுவனம் இயங்கி கொண்டிருக் கிறது ஆ அது வந்து ரொம்ப வருடங்களாகவே இருக்கு ஆ எனக் து தெரிந் தெரிந்து ஒரு பத்து இல்ல பதினைந்து வருடங்களுக்கு மேலாக நன்றாகவே இயங்கிக் கொண்டிருக்கிறது ஆ அதன் கிளைகள் எல்லாமே வந்து சு அ நெறைய கிளைகள் வந்து பரவி கொண்டிருக்கிறது கிட்டத்தட்ட இங்க முதல் முதல்ல நா நம்ம வீட்டிற்கு அருகில் தா ஆரம்பித்தார்கள் அ இப்ப வந்து ஒ ரு எண்பதுல இருந்து தொண்ணூறு கிளைகள் வரையும் போய் கொண்டிருக்கிறது அந்த அளவிற்கு நம்பிக்கையானதாகவும் மாறிவிட்டது இப்போ இப்போ ப என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா தற்பொழுது எல்லா கிளைகளிலும் சொந்த கட்டட த்தில் மாற் மாற்றி கொண்டிருக்கிறார்கள் இதுவே வந்து ஒரு பெரிய நம்பிக்கையா இருக்கு சோ நம்ம இத வெச்சு நம்ம வந்து முதலீடு பண்ணலாமா இது ஒரு நம்பிக்கையா இருக் குமா அத பத்தி நீங்க என்ன நெனைக்கிறீங்க
அ ந நமக்கு அருகில் இருக்கும் பட்சத்தில் நாம் நேராகவே சென்று அங்கு விசாரி க்கலாம் கண்டிப்பாக நமது உறவி னர்கள் அல்லது நண்பர்கள் அதில் முதலீடு செய்திருக்கலாம் அவர்களிடம் வட் டி விகிதம் எவ்வளவு இருக்கிறது மாத மாதம் கரடா க சரியாக நம் கணக்கிற்கு வட்டி வந்து விடுகிறதா இப்ப தற்பொழுது எ எதுவும் அதிக வ வட்டி விகிதத்தில் ஏதாவது புது திட்டங்கள் இருக்கிறதா என்று நம் வங்கிக்கு நேரிலேயோ அதுலேயோ
ம்
உறவினர்கள் மூலியமாகவு நாம் சென்று தெரிந்து கொள்ளலாம் இல்லை என்றால் நம் சமூக வலைதளங்களங்களில் கூகுள் போன்ற உதவியோடு அந்த நீங்க சொன்ன அந்த தனியார் நிறுவனத்தின் பெயரை உள்ளிட்டு ஆ நாம அதற்கான ஒப்புதல்கள் எந்த அள வில் ஒப்புகுதல்கள் உள்ளன இந்த நிதி நிறுவனத்திற்கு அ அரசாங்கத்திடமிருந்து எல்லா விதமான ஒப்புதலும் வந்து வந்திருக்கிதளவா நல்ல பாதுகாப்பான நிறுவனமா என்பதை நாம் அறிந்துவிட்டு அ நாம் முதலீடு செய்யலாம் இல்லை என்றால் நம் தபால் அலுவலகத்திலும் நம் இந்த மாரி சிறிய முதலீடு மாதாந்திர வைப்பு தொகையை நாம் தொடங்கலாம் நமக்கு குழு நமக்கு குழந்தைகளின் படிப்பு செலவு நமக்கு மருத்துவ செலவு இருக்கு ஒரு வருடத்திற்கு அ ஒரு சிறிய முதலீடு ஆ செய்ய ஆரம்பிக்கலாம் இது நமக்கு வட்டியுடன் கூடிய கெடைக்கும் நமக்கும் ஒரு சம்பளத்தில் இருந்து ஒரு சிறிய பகுதியை நாம் சேர்த்து வைத்த மன திருப்தியும் நமக்கு இருக்கும் அந்த ஒரு நம்ம ஆயரூபாய் செ செலுத்தும் போது மாதம் நமக்கு பன்னெண்டாயிரம் ரூபாய் நாம் செலுத்துவோம் வட்டியுடன் சேத்து வரும்போது அந்த ஒரு வருடம் முடிஞ்சு நமக்கு அந்த பணம் தேவையில்லை என்றால் அதை நம் மாதாந்திர வைப்பு தொகையிலிருந்து நிரந்தர வைப்பு தொகையாக நாம் மாத்தி கொள்ளலாம் அது அது அதற்கு நாம அ அதற்கான வட்டி விகிதம் இன்னும் சற்று நமக்கு அதிகமாக கிடைக்கும் மாதாந்திர வைக்கு வைப்பு தொகையை கணக் கிடும்போது ஆ அதே போல் நாம் முதலீடு செய்யலாம்
அ இவ்ளோ இவ்வளோ நாள் எனக்கு வந்து ரொம்ப அதிகமான சந்தேகங்கள் இரு ந்துது இப்ப நீங்க சொன்னத வெச்சி எனக்கு நா நல்லாவே வந்து புரிந்தது இப்போ என்னன்னா இப்ப நா வந்து என்னோட கொழந்தையோட இன்னு ஒரு என்னோட கொழந்தைய என்ன ஒரு ரெண்டு வருடத்தில் வந்து நா பள்ளி சேர்த்து விடுவேன் அப்ப பள்ளி சேர்க்கும் போது எனக்கு அந்த ரெண்டு வருடத் துல ஒரு அமௌண்ட் வந்து தேவ ஒரு பணம் வந்து எனக்கு தேவப்படுது பள்ளி கட்டணத்துக்காக ஆ படிப்
ம்
இப்ப அதுக்கான தேவைய இப்ப வந்து நா போ ஆ கவர்மெண்டோட இதுல நம்ப போஸ்ட் ஆபிஸ்ல பண்றோ அப்டீன்னா மே ஆ நம்ம அது குறைந்தபட்சோ வந்து ஐந்து வருடங்கள் பண்ணணோ அதே நம்ம நிதி நிறுவனங்கள்னா குறைந்தபட்சோ ஒரு வருடங்களே பண்ணா போதோ அப்ப வந்து நம்ப இத மாரி நம்ப ப ப நமக்கு வந்து மூன்று வருடத்திற்கான தேவைதா இருக் கு அப்டீன்னு நம்ம வந்து முடிவு பண்ணோம்னா நம்ம வந்து நிதி நிறுவனங்கள்ல பண்லா மா இல்ல வங்கிகள்லயு இருக்கு ஆனா வட்டி கம்மியா இருக்கு ஆ அதுல பண்ணலாமா இல்ல
கம்மியா இருக்கு அ அதிலும் நீங்கள் முதலீடு செய்யலாம் உங்களுக்கு நம்பிக்கை தனியார் நிறுவனத்தின் மீது நம்பிக்கை இல்லாத பட்சத்தில் நீங்கள் பொதுத்துறை வங்கிகளையே நாடி செல்லலாம்
அதிலே அதில் இதே போன்று ந நிறைய திட்டங்கள் இருக்கும்
உம்
நீங்கள் இது அப் அப்புடி இல்லை என்றால் உங்களுக்கு அதிக வட்டிக்காக நீங்கள் சிறு சிறு தொகையை தனியார் நிறுவனத்திலும்
ஆ சிறு சிறு தொகையை நீங்க வங்கியிலும் போடலாம் நீங்கள் வ தனியார் நிறுவனத்தை நீங்கள் அதிக வருடம் போடாமல் மூன்று வருடங்கள் அந்த அதே போல் போடாமல் வங்கியில் அதிக வருடங்கள் போட்டுவிட்டு இங்கே ஒரு வருடத் தில் பணத்தை கணக்கை முடித்து கொள்ளுமாறு சிறிய வ வருடத்தில் நீங்கள் இங்கே போட்டுக் கொள்ளலாம் அப்பொழுது உங்களுக்கு ஒரு நம்பிக்கை கிடைக்கும் ஒரு வருடத்தில் இவர்கள் சரியாக நமக்கு வட் டி வழங்கியிருக்கிறார்களா எவ்வளோ வட்டி கிடைத்திருக்கிறது வங்கிக்கும் இதற்கும் என்ன வித்தியாசம் நம் இந்த இதை தொடர்ந்து நாம் முதலீடு செய்யலாமா என்று ஒரு வருட ஒரு வருடத்திலே அந்த அந்த நிறுவனத்தை பற்றி உங்களுக்கு நன்றாக தெரிந்துவிடும்
ஆ ஆமாம் தோழி கண்டிப்பாக தோழி அப்போ வந்து நம்ம கிட்ட ஒரு அமௌண்ட் கெடைக்குது அப்டீன்னா ஒரு அந்த அமௌண்ட வந்து பாதி ஆமா ஒரு பாதி பணத்த வந்து நம்ம வங்கிகள்ல முதலீடு செஞ்சுட்டு பாதி பண பணத்த வந்து நம்ம நிதி நிறுவனங்கள்ல முதலீடு செய்யலா நமக்கோ வந்து இதுக்கு இதுக்கு என்ன என்ன வித்தியாசோ ஆ எதுல வட்டி கூடுதலா கெடைக்குது எதுல வந் து சேவைகள் நல்லா இருக்கு அப்படிங்கறதும் நமக்கு கண்டிப்பா தெரிஞ்சுறோனு நெனைக்கிறே ஆ அதுவு இல்லாம நம்ம ஒ ம் ஒரு வருட தேவை அப்டீன்னு இருக்குன்னா கண்டிப்பா இந்த நிதி நிறுவனங்கள்ல நம்ம போட்டோம்னா ஒரு வட்டியு நமக்கு கூடுதலா இருக்கோனு நா நெனைக்கிறே நீங்க என்ன நெனைக்கிறீங்க தோழி அப்படி தான
ஓ அ ஆ நானு நா நீங்க சொல்றதையே நானும் ஒப்புக்கொள்கிறேன் அதே போல் செய்யலாம் இது ஒரு இது ஒரு சிறிய முதலீடு இருக் கான ஒரு சிறந்த ஒரு திட்டமாக இருக்கும்
நல்லது தோழி
நீங்கள் இந்த திட்டத்தை தொ தொடரும்போது என எனக்கு நினைவுபடுத்துங்கள் நானும் சிறிய முதலீடுகள் எதும் ஏத்துகொள்கிறே
அ நல்லது தோழி தொடர்ந்து பேசலாம் ம்
ஓகே தோழி